ஆ சொல்லுப்பா கேக்குது சொல்லு ஆ சாரி சாரி நாதா நம்பர மாத்தி போட்டே அத்தா உன்னோட நம்பர போல பத் இப்ப அத்தா அதுமரி காம்ச்சிருச்சு பே ஏர்க்கனே ஒருத்தவுங்களுக்கு சொ அதமாரிதா வந்ததா
ம்
அத்தா கடுப்பா இருந்தது என்னட ஒரு வேள நா எது ஷீட்ல அப்டேட் பண்ணாம இருக்குறனா அப்டினுட்டு என்ன பண்றீங்க சாப்ட்டாச்சா ஹலோ
நாங்க இன்னு சாப்பல்ல
என்ன சாப்பாடு
நா கடைல வாங்கி சாப்டோ
ஏ என்னாச்சு டிஃபன் வீட்ல செய்யலையா
கீழ் வீட்ல வாங்க சொன்னாங்க பாரு
ஆ
மொட்டைய டிஃபன் வாய்ங்னு வாங்கனோனே எனக்கு நம்ளுக்கு சேத்து வாங்கிட்டு வந்துட்ருக்காரு
சேரி விடு வேல மிச்சோ
அவிங்டாங்க
எபா
ம்
ம் பேசத்தே எனக்கு வாய்ஸே செரிய கேக்க மாட்டிது அப்பத்தருந்தே எனக்கு இது ஒன்னு ஒண்ட ப்ரச்சனையாவே இருக்குது
கார்டுல எதோ ப்ராப்ளம்னாங்களே அதுனாலயா
இருக்கலா சர்வர் ப்ரச்சன இப்போ டூ டேஸ் சுத்தா முன்னாடி வந்ததா இப்ப கேக்குது
ம் ம்
ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி சர்வர் ப்ரச்சன வந்தது
ம் ம்
அந்த மாரியா கூட இருக்கலா அதுவு எல்லா மூணாவது நம்பர் நாலாவ்து நம்பர் பேசுறாங்களா எவ்ளோ ஃபாஸ்ட்டா மூவ் பண்ணிக்கறாங்க பாரு
நாங்களே மூணா நம்பர் வாங்கிட்டோ
நீயு மூணாவ்து நம்பர் வாங்கிட்டியா சூப்பரு ஆ
நா இத வச்சுக்குனு ஒண்ணு பண்ணல இது முடிஞ்சாதா
புதுசா செபரேட்டா வாங்கினியா
நான்வே நா
ஏ யாராது வீட்டுல இருக்கறவங்க நம்பர யூஸ் பண்ணிட்டு பொறது
ஆ ஆமா
ஆ
வீட்டுல வரவங்க நம்பர் தா
ம ம் சேரி பாப்பா என்ன பண்ணுது
அதுதா தூங்குது எழுப்பிறேன்னு சோன்னோல்ல
பால் குடிச்சிட்டாலா
காலேலருந்து தூங்கல எதுவுமே செய்யல
கொஞ்ச நேரோ ஆட்டம் போட்டு தூங்கிடுவா ஆ ஊஞ்சல் பொடல
வேது ம் மேல இருக்குதா
ஆ
அவுத்தாச்சுவேற தா வாங்கி போடணு வந்து
இல்ல உன்னோட அந்த இந்த கூற பொடவ அந்த இந்த பொடவ இல்ல காட்டனு
அதெல்லா இருக்குது அது கொஞ்சோ ஹைட்டா இருக்கு இந்த கம்பி
ஹைட்டா இருக்குதுன்னா அதுக்கு அந்த எஸ் எஸ்ஸ் ஷேப்ல கம்பி இருக்கும் பாரு
அதனாதா அந்த கம்பி இன்ன வாங்க மாட்ட ஆர்டர் போடிருக்கே
ம்பி வாங்கிக்கோ அப்படி இல்லைன்னா அந்த ஸ்பிரிங்கு கம்பி இருக்கு பாரு
ஆனா
ஆனா ஸ்பிரிங்கு போறத்த விட ஸ்பிரிங்கு இந்த கொழந்தைகளா வெச்சு இழுத்துனு படிச்சி இழுத்து விட்டுருங்க நீ அந்த எஷ் சேப்ல இருக்குதுல்ல அந்த கம்பி ஏ வாங்கி போட்டோனா கட்ட மாம்பழம் வேனுமாடி அ தரே தரே என்ன டிஃபன்னு இட்லி தோச பூரி பொங்கல்
தி ஏ பூரி அவரு சாட்டாரு
ஆ இந்த வாய் கோப்பளிக்கோ ஆ ஆ ஆ சேரி நா இங்க இருக்கு இத எடு இந்த ஆ சொல்லுப்பா
கால்லயே மாம்பழ கேட்டு நேத்து ஒரு மூணு கிலோ வாங்கிட்டு வந்தோ நூரூவான்னு மா அது இவ எலி புழுக்க இப்பதா எழுந்தருச்சுது சின்ன பைய்ய அது எழுந்திருச்சு ஒடனே தலைவர் கேக்குறாரு நானே இப்பதா எந்திரிச்ச பத்து மணி போல லீவு இல்ல பசங்களுக்கு நல்லா படுத்து தூங்கியாச்சு எங்கள் வீட்லயு எழுப்புல படுத்து தூங்கிட்டு இப்பதா எந்திரிச்சு சட்னி எல்லா நைட்டு வச்சது அப்படியே ஃப்ரிஜல கொஞ்சோ ஸ்டோர் பண்ணி வச்ச அப்புறம் எத்த அப்படியே சூடு பண்ணி ஆளுக்கு ரெண்டு தோசை ஊத்தி சாப்ட்டுட்டு
என்னா சட்னி சூடு பண்ணியா
அது கத்திரிக்கா கடையிலு
ஆ
அதெல்லா அப்புறம் வீணா போக கூடாது இல்ல அது வீண ஆகாது தேங்காய் சட்னி எல்லாம் வைக்க மாட்டா தேங்கா சட்னி எனக்கே தெரியும் அது வீணா போயிடும்னு அம்மா உங்க பையன் போட்டுதொல அ அது தேங்கா சட்னி கார சட்னி வச்சிருந்தே நைட்டு ச்சி ரெடியா வச்சுரு
உம் ம்
கத்திரிக்காய் கடையலு கார சட்னியோ வெச்சே அது அப்டியே கொஞ்சோ மிந்தடுச்சு அத எத்து அப்டியே ஃப்ரிஜூல ஸ்டோர் பண்ணிட்டு அத கால்ல எடுத்து அப்டியே சூடு க்குவோ தேங்காய் சட்னில செய்து பண்ண மாட்டோ அது நம்பளுக்கே தெரியுல்ல
அது சூடுல்லா பண்ண கூடாது அப்டியே வெச்சு எப்டியே எடுத்து சாப்ப
அது அப்டியே சாப்டுறது தா தேங்காய் சட்டினி நா வைக்கவே மாட்டே ஃபர்ஸ்ட்டு ஃபரிட்ஜூல இதுன்னா கூட ஒரு நாளைக்கு மீந்ததுன்னா எடுத்து வைப்பே அது வைக்க மாட்டேன் உம் அ ஹா பாப்பாக்கு எதுவும் குடுக்க ஆரம்பிச்சாச்சா
நம்ம
பாப்பாக்கு
பாப்பாக்கு என்னது
அதாவது எக்ஸ்ட்ரா சாப்பாடு குடுக்க ஆரம்பிச்சாச்சா
புரியல
பாப்பாவுக்கு ஏதாவது கூழ் மாரி குடுக்க ஆரம்பிச்சிக்கிறியாண்ண
அய்யயோ மூணு மாசந்தா ஆகுது
உம் அப்ப இன்னும் ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணு
அ தொண்டை பெருசா இருக்காதுல்ல பி தாண்டதான
உம் உம் சாப்டன்னனு தெரியாது பத்தாதுக்கு உம் உம் மதியம் லஞ்ச் சமைக்கணுமா
ஆமா அந்த வளையல் காணாம போச்சுல
உம்
நா பயந்தே போயிட்டேன் பாக்கவேல்லை னு பாத்ரூம்ல திறந்து காலையில பாக்கல
என்ன ஏய் அ அதுதான் நான் அன்னைக்கே சொன்னேன்ல அது கால ஏதாவது ஆயிச்சுன்னா ஏதாவது சைடு் எஃபெக்ட் ஆகும் பன்னிரு அப்படின்னு
ஏய் கால்ல போட்டு தட்டனுமா
ம் அவுங்க டாடி
அவர் அல்ரெடி தூங்கிட்டாரு
ம் ம் ம்
ம் ஆமா நைட் வேலைக்கு போனாவே அவ்ளோ டயர்டா இருக்கு நல்லா அடிச்சு போட்டு தூங்குனாலுமே அந்த டயர்ட்னஸ் போகாது மதிய என்ன சமைக்கணு
வெஜ்சு புலாவ்வு செய்யலான்னு இருக்கே
வெஜ்சுப்லாவா
ம்
ஏ காய்கறி மார்க்கெட்ல வேல செய்யப்ப பாத்து வெறி வெஜிடபிளா வருதா
மாரி இருக்குண்டு சொன்னிங்களே சாப்புடு
அ ஆ
உருளக்கெழங்க எடுத்துன்னு வந்தாரு
ஆ ஆ
அதெல்லா போவாங்க
ஆ ஆ சொல்ற காயல்லா எடுத்துட்டு வருவரு இல்ல
ஆம்
ம் பிரஷ்ஷாவே கிடைக்கு இல்ல
ஆமா
டெய்லி எடுத்துட்டு வருவாரா ஒட்டுக்கா எடுத்துனு வந்துருவாரா
வாரத்துக்கு ஒரு தடவ எடுத்துட்டு வருவாரு டெய்லில்லா எடுத்துனு வர சொல்ல மாட்டே
ம் ம் ம் அ இல்ல ரெண்டு பேத்துக்கு தானே டெய்லியுமே சும்மா ரெண்டு பழம்னாச்சு ம் மாம் ம் ம் ம் ம்
ம்
ம்
மதிய என்ன சாப்பாடு
மதிய நேரோ புளி குழம்பு தா வைக்கலான்னு இருக்கிற மாங்கா இருக்குது
மாங்கா
இந்த பலாப்பழம் வேற கொட்ட கொஞ்ச நெறைய இருக்குது எங்க வூட்ல ரெண்டத்தியும் போட்டு புளி கொளம்பு வச்சுட்டு முருங்கக்கீர வாங்கி வச்சுது அப்டியே இருக்குது ஒரு மூண் நாளா அத கிளீன் பண்ணிட்டு ஃபிரிட்ஜூல ஸ்டோர் பண்ணே அது அப்டியே இருக்குது சோ அத போ இப்போ முருங்கக்கீர வனைக்கு வச்சுட்டு புளி குழம்புதா வைக்கணு ஆரம்பி ச்சுனா ஒரு ஒரு மண் நேரத்துல முடிச்சிடுவோ ஒன்னு பெருசா வேல இல்ல சிம்பிளான சமையல் தா ம்
ஒண்ணு கேக்கல
அது புளி கொழம்புல இருக்குல்ல
புளி கொழம்பு
அது
புளி குழம்பு புரில
அது இனிப்புகான்ற
ஆ இ
ம் அ
ம் ம் ம்ம் அ நா அதனால த அ மாம்பழ அரிஞ்சு குடுத்துட்டு உக்காந்துருக்கற அதுக்கு ரெண்டு போட்டி போட்டுக்கறானுங்க உனக்கு எனக்கு அப்டின்னு ஆளுக்கு ஒரு பவுல் எத்துனு வந்து உக்காந்துக்குதுங்க ம் மறைய போது மழை போட்டுட்டே இருக்குது கால்லந்து நீ இப்பதா பாக்குறியா ம் அங்க உங்கோ உங்க ஏரியல்லா மழையா
எதுவு முன்னாடியே செஞ்சிருந்தானா ஒரு மாரி தெளிவு இல்லாம இருக்கு
இங்கெல்லா மழ கால்ல இருந்து போட்டுட்டே இருதுன்னு அதுக்கே குளிர் எத்துக்குச்சு இங்க
இங்க எதும் மழ பெய்ல
ம்
மரோ
ம் ம்
ம் நல்ல
ம் நீ கூப்பறியா
அ
ம் இந்த நெம்பருக்கே கூப்டு ம்